ஹலோ
ஹலோ
ஆஹ் எப்டி டி இருக்க
நல்லா இருக்கே நல்லா இருக்கியா
ஆஹ் நல்லா இருக்கே வீட்லெல்லா
எல்லாமே நல்லா இருக்காங்க
ஆஹ் என்ன பண்ணிட்ருக்க
எங்கெ உக்காந்ட்டு சும்மாதா ஒக்காந்ட்ருக்கே
ஏ கால்லலா சம்ச்சு எல்லா சாப்ட்டீங்ளா வேலலா முடிஞ்சிற்ச்சா உக்காந்ட்டுருக்கேங்றே
காலேல வேலேன்னா முடிஞ்சது மத்தியானோ எல்லா ஓகே இந்த ஐ பி எல் மேட்ச் வந்ததுலருந்து எங்க
ஏன் என்னாச்சு
மேட்ச்கு முன்னாடிதா உட்காந்துட்டு ஏந்திருக்க மாட்டேங்குறாங்க
ஐயோ ஆமா அது உங்க வீட்ல மட்டு இல்ல எல்லா வீட்லயு அப்டிதா
ஐயோ பதினொன்னு இருபதுக்கு தா எந்திரி வக்கிறாங்க
ஆமா காலைல எப்போமே சேட்டர்டே சண்டே ஆயிடுச்சுன்னா
உம்
ஆஹ் சாட்டர்டே சண்டே ஆயிடுச்சுன்னா உ ம்ம அவுங் டிவி முன்னாடியே உட்காந்துப்பாங்க ஏன்னா மதியானோ நைட்டு போடுறாங்களா ஆஹ் நல்ல டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு எந்திருக்கறதே இல்ல
இப் இப்ப பதினொன்ன எல்லாம் எல்லாமே கையில குடுத்துட்டு குடுத்துட்டு நம்மளுக்கு நடக்குறதுக்கு அதுக்கும் செம்ம டயார்டு
ஆஹ் ஆஹ்
என்னடா பண்றதுன்னு உட்காண்ட்டு இருக்கே
அஹ் என்ன நம்மளாலயு தூங்க முடியாத எப்பயு எத்தனையோ பன்னெண்டு மணி ஆயிடுது தெனமும் இந்த ஐ பி எல் எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சோ
ஆஹ்
ந்த பன்னெண்டு மணிக்கும்
நா அதா எப்படா ஸ்கூல் ஸ்டார்ட் டாகுன்னு கத்துட்டு இருக்கே
ஆமா ஏன்னா சீக்கிரோ போயிட்டு எல்லாத்துக்கு அப்புடி தா இருக்கு லீவ்வு தா ஐயோ ஸ்கூலுக்கு போனால் லீவே விட்ல
ஆமா உம் உம் ஸ்கூல்லனா ஏன் காலேஜ் க்கணும் வேன் வருது சீக்கிரேன்னா எங்க அப்பா கிட்டயு எங்ககிட்டயல்லா சொல்லி திட்டுலா
ஆஹ் ஆஹ்
லீவு தான மெதுவா எந்திரிக்கிட்டோ லீவு தான மெதுவா எந்திரிக்கிட்டோட்டே க த்திட்டு இருக்காங்க
ஐயோ நீய வேற எங்க வீட்டுல உட்கார்ந்து டிவி முன்னாடி அப்பாவும் பையனு உட்காந்துட்டாங்கன்னா எந்த இந்த மேட்ச் போட்டுட்டாங்கன்னா
ம் அதுவு ஒரு ஒருத்தர் ஒருத்தரு பேர சொல்லிட்டு கத்துறத பாத்தா
ஆமா அந்த சிக்ஸு ஃபோர்ல்லா கத்துவாங்க பாத்தா என்னாச்சோன்னு ஓடிட்டு போகணு ஏண்டா கத்துற அப்டின்னா அம்மா இல்லம்மா அவுங்க சிக்ஸ் அடிச்சுட்டாங்கம்மா அதா கை தட்னம்மா அவரு ஒரு டீம் சொல்லுவாரு இவ இவ ஒரு டீம் சொல்லுவாங்க
அதே தா கண்டிப்
அ டீம்மு அன்னைக்கு மேட்ச் வெளையாண்டாங்கன்னா வீடு ரெண்ட்டாயிடு கத்திட்டே இருப்பா அவ அதா நா சொன்னே ஆ ஹா
ரெண்டு பேரும் ஒரு சொல்லிடுவாங்க
ஆமா
ஆமா இவாடிட்டானா அவாடிச்சா இவ்வாடிச்சாய் எத்தன விக்கெட்ட்டு நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியல இவங்க பேசுறத பார்த்தா நம்மளுக்கு வேல எப்ப முடியுது எப்படா போய் கொஞ்சோ கால நீீட்டலாம்னு இருக்கூ
ஆமா நான் சொல்லுவ திட்டுவேண்டா என்னதான் புத அத படிக்கிறது ப படிப்புதல்லாம் இந்த மாதிரி சொல்றியா சும்மா டிவியை பாார்த்தட்டு இப்படிமே நீ ஆமா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா நாங்க எல்லாம் பாய்ஸ்மா நீங்க எல்லாம் ஒண்ணுமே பாக்குறதுல்ல நாங்க பைசு இப்போ கேர்ள்ஸும் ஆடுறாங்க நீங்க எல்லாம் வேஸ்ட்டுமா பாக்கணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான்
ஐயோ உம் பாப்பா வ நல்ல பாப்பே நல்லா பாப் பா
ஆ
பையன் தான் பாக்குறது இல்ல அவன் பொம்மைய போடு அஹ் என்ன சி படத்த போடு அப்படட்டு இருப்பா
ஓ பொண்ணு பாக்குறாரு
பாப்பா பாப்பா
பக்குற
ப அவனுக்கு படோ இந்த சாங்கு பொம்ம
ஆஹ் ஆஹ்
இ தெல்லதான் பார்ப்பா அதல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் இப்ப இப்பதான் பசங்கள் எல்லாம் விளையாடுது பார்த்து கித்து
ஆ
அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அவன் பேரு இவன் பேருெல்லாம் ஒண்ணுன்னா தெரிஞ்சு வச்சிருக்கான்
ஓ அப்போ பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதும் ஆட் ல அவன் உங்க அப்பா கூட ச பாப்பா போல
ஆமா
ஆஹ் அதனால அவளுக்கு இன்ட்ரெஸ்டா அவ சொல்லுவான் என் பையன் அம்மா நீங்க பாரு ஒரு ரெண்டு நாள் பாருங்கம்மா இப்ப உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துரும் ஐயோ இந்த ஓவருல இவ்வளோ அடிச்சுட்டான் அந்த ஓவர்ல அவ்ளோ அடிச்சுட்டான் அந்த இது இதுன்னு சொல்லுவா ம்மா நீ ஆகனா அஹ் அவரு ஃபேனு இவரு ஃபேனுன்னு சொல்ற ஆனா நீ அத பாார்கக்கவே மாட்ட தேங்கற அப்டிபா
ஆமா எனக்கூ அவுங்கள புடிக்கூ போ அப்டின்னா அ ஆமா ஆமாமா அவங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்டியே வெளியில போவா யாரு அடி யாரு மேட்ச ஆமா யாருமா பேட்டிங்கு ஆமா ஆமா ஆ அப்படின்னு ஓடி வருவாங்க நம்ம ஐயோ வியல் பாக்கறதா இவுங்குளுக்கு இவுங்கள பா சொல்றதானே தெரில
அதா நா சொல்வே கொஞ்சோ சாட்டர்டே சண்டேதா நாமளு கொஞ்ச ஃப்ரீயா இர்ப்போ இவுங்க இர்க்கிறாங்க கொஞ்சோ மெதுவா எந்துச்சு செய்லா போ கொஞ்ச நேரோ உக்காரம் போது கொஞ்ச படத்த போடுங்டா ஏதாவு பாட்ட போடுங்கடானா ஆம்மா நீங்க போங்கம்மா எங்கள டிஸ்டர்ப பண்ணாதீங்கமா பிளீஸ்மா எங்கள போங்கமா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்டின்ட்டு உம் தி டுவா ஆ அய்யோ அம்மா நீங்க போங்கம்மா என்ன டி டப் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம்ட்டு
இப்ப எப்படா ஐ பி எல் முடியுன்னு கா த்துட்டுருக்கே
ஆ ஆ ஆமா அய்யோ இன்னு என்ன இந்த வாய்ந்தா நெக்ஸ்ட் மந்த்து வரிக்கு இருக்குன்னு நெனக்கிறே நெக்ஸ்ட் மந்த் பாதில வரைக்கு இருக்குன்னு நெனக்கிறே
டானது அப்பா ஒரு கும்புடு போட்டுக்கிலா
னுரு நைட்டு பாப்பாங்க ஏ
அதுவு ஆன்லைன் கிளாஸ்க்லா தெரி ஃபோன எடுத்துட்டாங்கனா ஃபோன்ல மேட்ச் பாக்கறது மேல படிங்கனா ஃபோன்ல மே சு பாத்துட்டுக்கிறது
ஆ ஆ எல்லா மேட்ச்சு இன்ட்ரஸ்ட்டுதா எல்லாத்துமே உம் இப்பாப்பா ஏ உங்க அப்பா கூட ஆ நீங்க அப்பா ஏன் டீம் ஜெயிஸ்டாங்கனா நீங்க எனக்கு ஆ காஸ் தர்னோ உங்க டீம் ஜெயிஸ் தாங்கான நா காஸ் தரே நாதா சொல்லுவே உன்கிட்டட்ட எங்கடா காசு இர்க்கு தரேன்னு நீங்கதா தரணு மம்மி நா கொடுப்பே அப்டிம்பா நா அதா நீங்க பெட்டு கட்ட ரொம்ப நல்லாருக் பே அய்யோம்பே
இங்கே எங்குரு ஏஸ் தம்பி ஒ பையருக்கா அங் லியா ப்றோ மேட்ச்ல நல்லா நியாபக இல்ல ஏ அவுங்க அண்ணனுக்கு இவ் இவுனுக்கு வேற வேற டீம் சொல்லிட்ருந்தாங்க அதெல்லா உனுக் புடிச் ச்ச புடிச்ச பேட்டிங் கார வந்து யாரோ தோத்துட்டாங்கன் சொல்லி உருண்ட உருண்டு அழுகிறா
ஐய்யோ
அன் ஆ உருண்டு உருண்டு அழுகு ஐய்யோ ஏய் பரவால்லடா மேச்சுதானடான்னா இல்ல எங்க அண்ணா உடைய கீமு ஜெயிச்சிருச்சி ஐய்யோ அம்மோ அப்டினு உருண்டு உருண்டு அழ்ந்து சரி வாடா அடு தம்மியாச்சி பாத்துக்லா ப்டினா அய்யோ நை டென்னா அவனோட அதுக்கு விட
ஆமா இது இந்த மேச்சு வந்ததுலனா கொஞ்சோ ஒரு எடத்துல உக்காருவாங்கன் நெனைக்லா ஏனா அங்க இங்க ஓட மாட்டாங்க இந்த மேச்சு போட்டா ஒரு எடத்ல உக்காருவாங்க ஆனா என்ன நம்மளா அ ஆனா ந ம்ல நல்லா வேல வாங்குவாங்க உக்காந்த எடத்துல எந்திரி இதுல சாப்டு வாங்கம்மா இங்க திட்டுவாங்க அ தண்ணி வேணு நல்லா அம்மா தண்ணி ஐயோ கத்தி டேர்ப்பாங்க
அதுவு பசங்கள் பசங்க செ ட்டு பசங்கெல்லா ஊர்ல இருக்கோமா செட்டு பசங்கெல்லாத்தியு அவ மா ப்ளீஸ்மா நீங்க உள்ள வேல பாருங்க நாங்க இங்க மேச் பாக்றோ ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அப்டின் சொல்லி சோ சோபாவுல எல்லா க்காந்ருவாய்ங்க ஏ ஊய் ஏய் ஊய்னு கத்திட்ரு ப்பாங்க நம்முளுக்கு உள்ள வேல பாக்க முடியாது
அ
துவா கத்துங்கடா ஏன்டா இப்டி பண்றீங்க அப்டின்ட்டு சரி ஏன்ட்டி சரி ஏன்ட்டிம்மாங்க கொஞ்ச நேர இருந்தா சிக்ஸு ஃபோருன்னு அதுக்கு கத்துவாங்க
ஆமா ஆ
அப்புற மணி ஆனா அம்மா அம்மா வ பசிக்குதுமா அப்டிமாங்க என்ன ஒருத்தனுக்கு கொடுக்க முடியாது எல்லாத்துக்கு ஸ்நாக்ஸ் போட்டு உக்காந்து சாப்பிடுங்க கத்தாம பாருங்க டா அப்டின்னு சொன்னா சரி ஆண்ட்டி நீங்க வெளியில போகறதா இருந்தா போங்க வெளியில உங்க ஃப்ரெண்ட்ஸோட உக்காரதா இருந்தா உக்காருங்க
ஆ
நாங்க அமைதியா வெளியில போகாம மேட்ச் பாக்குறோ ஆன்ட்டி அப்படின்ட்டு கதவ சாத்திட்டு மேட்ச் கத்திட்ருப்பாங்க
அ ஐயோ பசங்களலா அது ஒரு என்ஜாய்மெண்ட் நம்ம பாத்தா அவங்க பாத்தா கத்துறதுக் பாத்தா கோவம் வருது போல ஆனா அவங்க என்ஜாய் பண்றாங்கன்னு நெனைக்கலா ஆ
னாலயே நம்மளுக்கு சந்தோஷம்
ஆமா வெயில்ல போகாம வெயில்ல ஆடாம இருப்பா ம்ப ம் இது இ எங்க ஆமா எங்க ஆ
எல்லா லைனுங்கிறனால சைக்கிளு டென்னிஸ் பேட்டும் எல்லா கத்துறது ஒருத்தர் ஒருத்தர் பாட்டிங்க எல்லாம் திட்டுவாங்க கொஞ்சம் நேரம் பேசாம இருங்க பே சாம இருங்க அப்டின்னு
ஆ
மே மேட்ச் பா ட்டு வீட்டுக்குள்ளயே இருக்கனால எங்க பசங்களையே கானோ சத்தமே கானோ அப்படிங்கறாங்க
ஆமா ஆ எல்லா ஒரு எடத்துலு உக்காந்து அமைதியா இருப்பாங்க
ஆ பசங்கள கானோன்னது அங்க எல்லாமே அப்டியே பசங்க யாருமே இல்ல அப்டிங்கறாங்க இருந்தா டென்ஷன் ஆகுறாங்க இல்லன்னா ஃபீல் பண்றாங்க
ஆ ஆ
ம் பரவால்ல மேட்ச் ஆனது வீட் குள்ள இருப்பாங்க ஆனா வந்து இன்னேரத்துலல்லா பாத்துட்டு இருந்தா நம்மளுக்கு டயர்டு தானே
ஆமா அவ அவ்வளோ நால லீவுனால தெரியாது நாளைக்கு ஸ்கூல்ல ஆனா கஷ்டம் தானே கால்ல எந்திரக்கணு ஸ்கூலு போ அவ்வளோ தூர ஆனா நம்மளுக்கு வேல இப்போ இவரு பாக்குற டி வி சவுண்ட் வச்சிருவாங்க கத்துவாங்க எங்க தூக்கமே வராது
ஆமா
அதுவே அவங்க டி வி ஆஃப் பண்ணி சைலண்டா இருந்தாதா தூக்கமே வரும் இதனால நம்ம தூக்கம் கெட்ரு காலைல நேரத்துலே எந்திரிக்கணு சமைக்கணு நம்மளுக்கு அப்படியே ரொட்டீனா வேல நம்மளுக்கு
அதுவு தனியா வீடு இருந்தா தெரிஞ்சுக்காது இது லைனா அதனால மெது ஏன்னா காலையிலயே நேரத்துல எந்திரிக்கணும் வாசல் தெளிக்கணும் இதெல்லா இருக்கும் போது அண்ணாகிட்ட மே உங்களாலதான் பசங்க இப்படி ஆகறாங்கறாங்கன்னு சொன்னாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன ஆகும் விடு ஸ்கூல் ஸ்டார் ஆனா பார்ப்பாங்களா இல்ல நாங்கள பாப்போமா
ஆஹ் ஆமா ஆஹ
ஒன்னும் சொல்ல முடியல சரி சரி சரின்ட்டு அவங்களுக்காக உட்கார்ன்ட்டு இருந்தேன் மேலே இவங்களுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் செட் பண்ணி வச்சா வந்து தூங்குவாங்க அப்படின்னு ட் டு
ஒ சேரி சரி உம் சரி அப்போ ஆஹ்ம் சரி அப்போ நீ வேலை பாரு சரியா நான் நாளைக்கு கூப்பிறேன் ஆஹ் சரி ஹ உம்